ஹலோ
என்னம்மா பண்ற
சும்மாதா இருக்கங்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு அதே தா அப்புறோ டின்னர் எல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா
ஆ எல்லா பண்ணியாச்சு சாப்புடுதா செய்யணூ
ஏன் டீ
நீங்க எல்லா ரெடி பண்டீங்ளா
ஆமாணா
சேர் சேரி அப்புறோ நீங்க ஏ தேட்டர் போய்ட்டு மூவிலா பாத்துருக்கீங்களா எதுனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா
நா வந்து த்யோட்டர் போனது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னையில தா போயிருக்கே
சூப்பர் ஆ
அப்புறோ சொன்ன என்னப் என்ன ஃபிலிம் போனேன்னு தா எனக்கு ஞாபகம் இல்ல பட் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சவுண்ட் எஃப் க்ட்டு அந்த இது நல்லா இருந்துச்சு கொஞ்சொ ரொம்ப நம்ம வீட்ல ஒரு மூவி பாக்குறத விட அதுல பாக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச் ஏன்னா ரொம்ப அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல்லா நல்லா இருக்கூல்ல பாக்குறதுக்கு ஆ அந்த மாரி ஒரு மாரி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறோ எனக்கு இப்போ ரெண்டு மூணு ஃபிலீம் போயிருக்கேன்
ஓகே
அதுக்கப்றோ என்ன சொல்றது ஆஃப்டர் கொரோனா ஃபோன் போகல இதுவரைக்கு இன்னு லாஸ்ட்டா பாத்த ம் அ ம் போன ஃபிலிம்னா ஆஃப்டரா பிஃபோரானு எனக்கு ஞாபகோ இல்ல லாஸ்ட்டா போன ஃப்லீம் எதுன்னா அந்த அசூரன்ட்ருக்குல்ல
ஆமா
அ அந்த ஃப்லிம் லாஸ்ட்டா நா போனே நல்லா இருந்துச்சு இப்போ அந்த சவுண்ட் எஃபெக் எல்லா செம்மையா இருந்துச்சு ஆனா ஃபுல்லா அது ஃபைட் டு அந்த இதுல்ல அடிதடி அந்த மாத்ரி இல்ல
ஆ ஆமா நா போனது நா ஒரு மூவி போனே எனக்கு மூவி நேம் மறந்துருச்சு ஞாபகம் இல்ல ரெய்னோல்லா வருமே அந்த மூவி தா
ஓ அப்ப இல்லியே
அப்போ வந்துட்டு நா வந்து மூவி ஸ்டாட் ஆயிட்டு நா கெளம்பனுதே லேட்டு வீட்லருந்து போறதுக்கு லேட் ஆயிட்டு எனக்கு நல்லா திட் டு வாங்கிட்டே போனே போகு
நாங்க டைம்க்கு போயிட்டோ ஆ எனக்கு இப்பதான பகோ வருது அ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டா பாத்த ஃபிலிம் எதுனா ஆ அஜித்தோடது அ ஒரு இதுல வந்து அவுங்க வந்து ஆ லாயரா வருவாங்கல்ல சைலண்டண்டாவே இருப் பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாடிங்ல ரொம்ப பேச மாட்டாங்க நேற்கொண்ட பார்வையா எதோ ஒரு ஃப்லிமா எனக்கு கரெக்டா ஞாப அந்த ஃபிலிம் தா ஃபஸ்ட்டு ஃபஸ்டா பாத்தே
ஓகே ஓகே
அப்டி நா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் போயிருக்கே எல்லாமே வந்து என்னோட கோல் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ஸ் எல்லா வந்து காலேஜ் படிக்கும்போது போலாமான் ப்ளான் பண்ணுவாங்க ஆனா நாங்க வந்து போன் போறதில்ல என் நானு எ ஃப்ரெண்டு வந்து எங்கனுக்கு அவளுக் கு ஒரு அக்ரிமெண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேட்டர் போனா ஹஸ்பண்ட் கூட தா போனு அப்டின்ட்டு அப்டி ஒரு ஆம்பிஷன்லா இருந்தோ நாங்க அந்த ஆம்பிஷன் ல நாங்க ஃபில் பண்ட்டோ எல்லாருக்கு ஒரு இது இருக்குல்ல ஃப ஸ்ட்டு ஃபஸ்ட்டா ஹஸ்பண்ட் கூட தா தியேட்டர் போனோ அப்டின்ட்டு நானு ஃப்ரண்டு அதே மாரிதா இம்ப்ளிமெண்ட் பண்ணோ
ச ஓகே ஓகே நானுமே மேரேஜுக்கு முன்னாடி எல்லா நா போனதில்ல ஆப்டர் மேரேஜ் தா நானு டேட்டருக்கு போனே இங்க தா சென்னைட்டு தா ஃப்ஸ்ட் டைம் எனக்குமே விஜய் மூவி ஃபஸ்ட்டு பாத்தோ
எதாவ்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கணுல்ல
ஆமா
புதுசா இருக்கணுல்ல
ம் கரெட்டு தா அதுவு ம் ஆமா நல்லா இருக்கு ஆனா அங்க அங்க என்னாச்சு ஸ்நாக்ஸ் வாங்குறோன் வச்சுக்கோங்க எவ்ளோவு காஸ்ட்லியா போடுறாங்கல்ல டேட்டுருக்குள்ளல்லாம் அந்த பாப்கான் அந்த ஐட்டம் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்
ஆமா
ஆமா ஐஸ்கிரீம்ல இருந்து பாப்கான்ல இருந்து எல்லாமே காஸ்ட்லியா வச்சுப்பாங்க நல்ல
நா எங்கயோ தேட்டர் போயிருக்கேன் இன்டர்நேஷ் னல் லெவல்லயு தேட்டர் போயிருக்கேன் பட் ரெண்டு எல்லாமே டிஃப்ரெண்டா நினைப் ப்பாங்க ஆனா எல்லாமே ஓகே ஒரே மாரிதான் என்ன கொஞ்சம் ஆ அங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இங்க வந்து நல்லா ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நல்லா சவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் அங்க வந்து ரொம்ப காமா இருப்பாங்க கத் த்துறது ரொம்ப இங்கிலா வந்து நல்லா ஏதாவது ஒரு பேவரெட் ஆக்டரோடனா ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா நறையா சிரிப்பாங்க அந்த ம அந்த மாரி எதுவும் இல்லாம ஜஸ்ட் அது ஒரு காமா இருக்கும் ஏதாவது நல்ல ஒரு காமெடி சீன்ஸ் வந்துட்டா எல்லாருமே சிரி ப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே வந்துரும்ல்ல சிரிப்பாங்க ஆனா வந்து அந்த மாரி கத்துறதும் அந்த மாதிராம்ல்லாம் அழகா இருந்துச்சு டிஃப்ரெண்டா இரு துச்சு அங்க உள்ளது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் நல்லா இருந்துச்சு அங்க வந்து என்ன பிலிம் பாத்தேன்னா அங்க வந்து என்ன ஃபிலிம் பார்த்தேன்னா ஜெய்லர் பிலிம் பார்த்தேன்
ஓகே
இப்போதான் எல்லாமே ஓடிட்டில வந்துருதுல்ல அதா நான் இப்பல்லாம் தேட்டர் போறது இல்ல எல்லா வீட்ல உட்காந்து பாக்குறதுதான் வீட்ல உட்க்காந்தும் தனியால உட்கந்து பாக்க எனக்கு இன்ட்ரஸ்டே இருக்காது அஸ்சு ஏதாச்சும் ஒரு மூவி போட்டாங்கன்னா நீயூவா வந்திருக்குன்னு சொல்லி போ ட்டோம்னா அப்போ உக்காந்து பாக்குறது நல்லா இருக்காதுல தனியா வீட்ல உட்காந்து பாக்குற பீலே எனக்கு பிடிக்காது மூவி எல்லாம் சேர்ந்த இருந்து பார்த்தாதான் புடிக்கும்
நானும் அப்டிதான் பட் வந்து எனக்கு வந்து மேக்சிமம் என்ன சொல்றது த்ரில்லர் கிரைமு இன்வெஸ்டிகேஷன் எனக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம்னா ரொம்ப புடிக்கும் அ நெக்ஸ்ட் என்னாச்சு அ இது என்ன பண்ணாங்க அது எப்டி இது பண்ணாங்க ஏதாவது சீரிஸ்னாலுமே அந்த இன்வெஸ்டிகேஷன் லைன்ல வரும் தெரியுமா அதெல்லாம் த்ரில்லர் கிரைம் அந்த இதெல்லாம் ரொம்ப புடிக்கும் நான் அந்த பேஸ்லதான் நான் வந்து பட படம்ல்லாம் பார்ப்பேன் மத்தபடி அந்த லவ் ஸ்டோரி அதெல்லாம் வேற‌ யார் அந்த இப்போ அந்த யூத்து அப்ப லவ் டுடே இதெல்லாமே நான் பாக்கவே இல்ல ஏன்னா எனக்கு பாக்குறதுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு வந்து அந்த கிரைம் த்ரில் திரில் கிரைம் திரில்லர் தரில்லர் அந்த மாரி இன்வெஸ்டிகேஷன் மெயினா இன்வெஸ்டிகேஷன் தான்
நானும் அந்த மாதிரி மூவி தான் உட்காந்து பாப்பே லவ் டுடே யூத்து கூட பாத்தாச்சு ஓ டி டி ல வந்த உடனே இந்த மாரி மூவியெல்லாம் பாத்துருவேன்
மேக்சிமம் வந்து மலையாள பிலிம் வந்து நிறைய இருக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல்ல
வேனா ஹஸ்பண்ட் வந்து மலையாளம் பிலிம் நல்லா பார்ப்பாங்க அப்போ அவுங்க என்ன பார்த்துட்டு ஜா அந்த மாரி என்னோட என்னோட இது தெரியுல்ல இந்த மாரிதா பாப்பே அப்டின்னா உனக்கு புடிச்ச ஸ்டைல்ல இருக்குனே சொல்லிருவாங்க பட் வந்து எனக் மலையாள மலையாளோ கொஞ்ச கொஞ்ச புரியு பட் வந்து தமிழ் அதுல இருக்கு சில ஃபிலிம் எல்லா தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கு அந்த மாரிப்பட்டல தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கற்த தமிழ் லாங்குவேஜ்ல பாத்துப்பே இல்லேல்லா மலையாள லாங்குவேஜ்ல பாத்துப்பே மலையாளத்துல நெறைய இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிமெல்லா இருக்கு பட் அதுவு இருக்கு நல்ல காமெடி ஃபிலிம்முலா இருக்கு நெறைய காமெடிஸ் எல்லா நெறைய இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு
நா பாத்திருக்கே தமிழ் டப்பிங்க வருமே மலையாள மூவிஸ்லா நல்லா காமெடி மூவிசெல்லா அதெலா உக்காந்து நா பாப்பே நல்லாருக்கு அவுங்க வந்து டிஃப்ரெண்டா எடுத்திருப்பாங்க நம்ம தமிழ் மூவிஸ்க்கு மலையாள மூவிஸ்க்கு நால்லாவே டிஃப்ரெண்ட் தெரியு
ஆ ஆமா ஆமா ஆமாங் கா செமையா இருக்கு அப்றோ இப்போ ஓர் த ஒரு மலையாள ஆக்டர் உண்டு அது அவங்க நேம் ஞாபகோ இல்ல அ அவங்க ஒரு ஃபிலிம் பாத்தே ரொம்ப ரொம்ப அது வந்து ரொம்ப டுயிஸ்ட்டா இருக்கு எக்ஸ் டே பண்ண முடியாது அந்த மாரி இருக்கு அந்த ட்விஸ்டு அத் நல்லா இருந்துச்சு அந்த ஃபிலிம்ஸ் எல்லா ஆனா கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா இருக்கு எங்கயே அந்த போற மாரி லவ்வு அந்த மாரி அந்த மாரி போகாம அவுங்க கத எல்லாமே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு நெறைய ஃபிலிம் பாத்திருக்கே அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த எல்லாமே நம்ம நெனைக்கற நம்ம நினைப்போல்ல இதுதா இருக்கு அப்டின்ட்டு நம்ம ஒரு மைண்ட் செட்டில்டு வெச்சிருப்போல்ல அது அப்டியே யூட்டன்ல இருக்கு டிவிஸ்ட்டா இருக்கு
ம்
அன் எக்ஸ்பெக்டட் டுவிஸ்டெல்லா அங்க இருக்கு நல்லா இருக்கு மலையாள ஃபிலிம்ஸ்சு
ம் ம் ஓகே
காமெடி ஃபிலிம்ஸ்சு அதுல நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு
ஆம்மா இப்பெல்லா தமி டி வி ல்லயே நெறைய மலையாள மூவிஸ் சு தமிழ் டப்பிங் பண்ணி வரதெல்லா டி வி ல எல்லா போட ஆரம்பச்சுட்டாங்கல்ல
ஆம்மா மேக்சிமம் முன்னாலே போடுவாங்க யூடியூப்லயு நெறைய தமிழ் டப்பிங் பிலிம்ஸ் கதை இருக்கு ஏதாவத் து அ ஷாட்ஸ் மாத்ரி வரு தெரியுமா நம்ம ஏதா சோசியல் மீடியா பேஜஸ் ஓபன் பண்ணியாச்சுனா குட்டி குட்டி பி இது வந்து பைட்ஸ் மாத்ரி வரு பாக்குறதுக்கு அதுல பாத்து சே சின்ன சின்ன கட்ஸ் எல்லா பாத்துட்டு நா போய் அந்த ஃபிலிம்ஸ் பாத்துருக்கே ஏன்னா அந்த கட்ஸ் நல்லா இருக்கு கொஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்போ இந்த படோ நல்லா இருக் தெரியுல ஒரு கொஞ்சோ ஹாஃப் பாத்தாலுமே ஒரு சின்ன ஒரு பத்து செகண்ட் பாத்தாலுமே இது கொஞ்ச டிஃப்ரெண்டா இருக்கே அப்டின்ட்டு நமக் பாக்க தோணுல்ல அந்த மாரி நா மலையாள ஃபிலிம்ஸ் நெறைய பாத்திருக்கே நெறைய மலையாள பிலிம்ஸ் போய் பாத்திருக்கே
அ ஓகே ஓகே ஹாட் ஸ்டார்ல தா உக்காந்து நா வெப் சீரிஸ் பாப்பே
தெலுங்கு ஃபிலிம்ஸ்லயு அப்டிதா நெறைய கட்ஸ் பாத்துட்டு தா போயிட்டு அத தமிழ்ல தேடுவே ஆரம்பி தெலுங்குலயு கெடைக்கு பட் அது தமிழ்ல இருக்கான் தேடி பாத்து இல்லலேனா தெலுங்கு புரியாதுல்லா நமக்கு பாக்குறதுக்கு இல்லனா கீழ சப்டைட்டில் இருக்கணு மேக்சிமம் மலையாளத்துல பிலிம்ல பாத்தேன்னா கீழ வந்து இங்கிலீஷ் சப்டைடில் இல்லேனா தமிழ் சப்டைடிலு இருக்கணு தமிழ் தமிழ் இருக்காது இங்கிலீஷ் மேக்சிம இருக்குல
ஆமா இங்கிலீஷ் மேக்சிமம் எல்லார் மூவில சப்டைடிலா வருதுல தமிழ் மூவிஸ்லியுமே போட்டு வெச்சுற்றாங்க எல்லாத்திலியு சப்டைடில் குடுத்து வெச்சிற்றாங்க ம்
அது மேரி அ ஹிந்தி பாப்பாங்க ஹிந்தி மூவி அதுலியு சப் டைட்டில் வெச்சுதா பாக்குவோ வேரது ஏனா புரியணுல
ஆமா ம் சப்டைடில்லவெச்சு அப்டியே மூவிய பாத்து முடிச்சிர வேண்டியதா
மூவி பாத்து முடிக்கிற வேண்டிய தா
ஓகே அக்கா அப்புறம் என்ன
அப்புற என்னடா ரெயின் உண்டாடா உங்க ஊர்ல
ரெயின் வந்து அப்பப்போ ஒரு டிராப்பு விழு அப்டி பேய்ரு துளி துளியா லைட் லைட்டா விழு போயிரு
இங்க வந்து ஒரு ஃபைவ் டேஸ்ஸா கண்டினியுஷா ரெயினு அன் நான் ஸ்டாப்பு இப்பயு வெயில் அடிக்கு அந்த மார்ருந்துச்சு மூட்ஸிவிங் ரெய்னுக்கே மூட்ஸிவிங் அந்த மாரி இருந்துச்சு இப்ப பாத்தா செம ஹாட்டு செம ஹாட்டு
இங்கியு ஹாட் அதா இருக்கு ரெயின் நல்லா வந்தா கொஞ்ச ஹாட்டு போகுல தனி உள்ள வெயிலுந்து ஹாட்டில்லா ஆனா இங்க இன்னு போகல நல்லாவே மழ வரல ஈவினிங் டைம்ல் பிள்ளைங்கள கூட்டிட்டு போயிட்டு மாட்டில நின்னா ஒரு ட்ராப் விழு ஒடனே அந்த ஒரு டிராப்கே நா கீழ கூட்டிட் வந்துடுவ வாங்க மழ வர்து அப்டின்ட்டு அது மேலய நிக்க உடாது ஒழுங்காவு மழயு பொய்யாது இப்டியே இருக்குது டெய்லியுமே ஈவினிங் டைம் வன்ச்சுனா ட்ராப்புல துளி துளியா விழ ஆரம்பிக்
அது வந்து ரொம் அது ரொம்ப ஹீட்ட வந்து இன்னு இன்கிரீஸ் பண்ணு
ஆ அதுதா பண்ணிட்ருக்கு
இங்க ரொம்ப ஹாட்டுடா திரும்ப சூடு களப்பி வுட்டாச்சு
திரும்ப உங்களுக்கு மழ வந்தா நார்மல் நார்மலுக்கு வந்துரு அகென் குளிராயிரு ம்
ஓகே இருந்ததுக்கு பரவால்ல இருந்த சூடுக்கு வெயிலுக்கு புளுக்கத்துக்கு இது பரவால்ல
இனி என்ன ரெயின் கால வந்துருல இன்னு மழ கால ஸ்டார்ட் ஆயிருமே
தெர்ல ஏதோன்னு நியூஸ்ல பாத்தே ஏதோ எல் நினோ ஏதோ ஒன்று வேவ் இருக்கு ஹீட் டு அதிகமா இருக்கு அப்டின்ட்டு ஏதோ தெர்ல அந்த மார்தா பாத்த மாரி எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஹீட் இருக்கு அப்டி கிளைமேட் சேஞ்ச்சாகு ஓ அந்தமேரி ஏதோ போட்ருந்தாங்க தெர்ல கன்ஃபாமா தெர்ல இல்ல நாந்தா தப்பா பாத்துட்டேனான் தெர்ல
சேரி சேரி ஒவ்வொரு பிளேஸ்லியு வந்து ஹைதராபாத்துலலா எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அங்கல்லா நல்லாவே ரெய்னுன் சொன்னாங்க ஃபுல்லா ரெயின் பெஞ்சிட்டே தா இருக்கா குளுரு நல்லா குளுரா இருக்கா
அப்டி எல்லாருமே ஷிஃப்ட் ஆகுவோமா ஹைதராபாத்துக்கு
ஆயத்த பாத் அபர பேங் பெங்களூரு அங்க எல்லாமே நல்லா இருக்கும் கிளைமட் நம்ம இங்க வந்துட்டுக்கடக்குறோ இருந்தாலு அவங்களுக்கு